வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ஆ இன்னைக்கு தலைப்பு வந்து சமையல் குறிப்புகள் பத்தி பேசலா அப்டின்னு நெனக்கிறே ஆ நா வந்து எனக்கு புடிச் புடிச்ச டிஷ்ஷு அப்புடின்னா வந்துட்டு அ நான்வெஜ்ல வந்து பிரியாணி அ ரொம்ப புடிக் இருக்கு சோ அதுதா வந்துட்டு மோஸ்ட் ஸ்லி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாரு வீட்ல இருக்கும் போது வந்துட்டு அதைதா நா சமைக்கிறது உண்டு ஸோ எல்லாருக்குமே புடிச்ச மாரி பண்ணலா அப்புடின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாவு இருக்குனு நெனக்கிறே பிரியாணன்றது எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு குக்கர்ல போட்டு அப்பறோ ரைஸையும் போட்டு அப்றோ ஒரு ரெண்டு மூணு விசல் விட்டா வந்துட்டு ரெடி ஆயிடு அது கரெக்டா தண்ணி ஊத்துற அளவுலதா இருக்கு அப்டின்னு நெனக்கிறே நானு மத்தபடி வந்து து ரொம்ப கஷ்டபட்டு இப்போ இந்த ஒரு ஹைட்ராபாட் பிரியாணின்லா சொல்லுவாங்க அதல்லா வந்துட்டு ஒரு மாரி அந்த க்ரேவி பண்ணிட்டு அதுக்கப்ரொ ரைஸு வந்து பாதி வடிச்சுட்டு அத வந்துட்டு ஒரு லேயர் லேயரா போட்டு பண்றதும் நா பாத்துருக்கே பட் இதுவரிக்கு ட்ரை பண்ணது இல்ல அந்த மாரி வேகவச் ச்சு ஏதாது போட்டு அந்த மாதிரி எங்க அக்கா பண்ணுவாங்க ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்டு டம் சாப்டுருக்கே நானு பட் அந்த மாரி ட்ரை பண்ணி ஏதா சொதப்பிருச்சுனா என்ன பண்றது அப்டின்றதுக்காக நா இது வரிக்கும் இந்த மாரி ஹைட்ராபாட் பிரியாணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற பிரியாணிலா நா இது வரிக்கும் ட்ரை பண்ணது இல்ல நான் இது வரிக்கும் பண்ண பிரியாணியே ஓகே நல்லாதா இருக்குன் சொல்ட்டு வீட்ல சாப்டுவாங்க ஸோ அதயே தா நா திருப்பி திருப்பி பண்ணிட்ருக்கே அப்டின் நெனைக்குறே அதனால புதுஸ் புதுசா வந்துட்டு இந்த சமூக வலைதளங்கள்ல பாத்து சில டிஸ்ஷஸ்லா ட்ரை பண்றது உண்டு நானு சோ அது நல்லா வந்துச்சு சுனா ஓகே நா அத நோட் பண்ணி வெச்சுப்பே நெக்ஸ் டைம் பண்லா அப்புடின்னு ஏதாத் புதுசா பண்ணி ஏதாது ரொம்ப நா நல்லாவே இல்ல அப்டின்ற மாரி நல்லா இல்லன் சொல்ல மாட்டாங்க பட் நமக்கே தெரியுல அத டேஸ்ட் பண்ணி பாத்தா அது நல்லா இல்ல அப்டின் ஆயிருசுனா வந்துட்டு நெக்ஸ் டைம் பண்ணகூடாது அப்டின் நெனச்சுப்பே நானு சில டிஸ்ஷஸ் வந்து மறந்துடு இந்த மாதிரி வந்து இந்த ரவா இட்லிலா ட்ரை பண்லான் சொல்லிட்டு ஒரு தடவா பண்ணே நானு அந்த மாதிரி சேரி அந்த மாதிரி ரெடிமேட் து அந்த ரவா இட்லி பவ்டரும் கடைக்குது அது ஒரு ட்ரை பண்ணா கரெக்டா வந்துரும் பட் இதே வந்துட்டு நம்ம வீட் ட்லயே வந்துட்டு அத தயிர் ஊத்தி அந்த ரவாவ வெச்சு அத ஊற வெச்சு அந்த மாதிரி பண் பண்றதல்லா பாத்துருகே அந்த மாரி சேரி ஓகே ஒரு தடவ பண்ணி பாக்லான் சொல்ட்டு பண்ணே பாத்தா வந்துட்டு ரொம்ப ஆ கரெக்டா தா வேக வெச்சே எல்லாமே பண்ணே பட் செரியா வர்ல ஒரு மாரி கொழஞ்சு போ ச்சு ஒரு தடவ வந்துட்டு ரொம்ப கல்லு மாரி ஆய்டுச்சு இட்லி அது டோட்டலா வந்துட்டு அந்த ரவா எல்லா தய்ரு எல்லா வேஸ்ட்டா போச்சுனு ரொம்ப ஃபீல் பண்ண நானு இதுக்கு நம்ம பண்ணாமே இருந்துருக்கலா அந்த ரவே வெச்சு ஏதாவ் உப்மா கிப்மா பண்ணிருந்தா கூட நல்லாருந்துருக்கு அப்டின் நா யோஸ்சே அந்த மாதிரி உங்குளுக் கெதாது அனுபவம் இருக்கா
இப்போ சமீபத்துல வந் ந்து பரோட்டா பண்ணிர்க்கே இருந்தாலு வந்து எனக்கு அது புடிக்கும் அப்டிங்கறதுனால அ முன்னாடில்லா வந்து வெளில சாப்பறதுக்கு வந்து அதுல அலோ பண்ணாங்க அதுக்கப்புறோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வெளில சாப்டகுடாது அப்டிங்கற மாரி அம்மா சொல்லிட்டாங்க ஏன்னா அதுல கொஞ்சோ எல்லாமே வந்து அதிகமா போடுவாங்க எண்ணெயில இருந்து அப்புறோ மைதா எல்லாமே முத்து ஃபுல்லாவே அத்ல மைதாதா கலக்குறாங்க அப்டிங்கறதுனால அந்த மாரி விஷயொ வந்து நீ கொஞ்சோ அ அவாய்ட் பண்ணிக்கோ ஏனா அது வந்து செரிக்க செரிமானொ ஆகாத் து மைதா கலந்த உணவு டக்குனு உனக்கு வந்து செரியாகாது அதுக்கப்புறோ வந்து இந்த மாரி சளிலா வந்து உனக்கு சேர ஆரம்மிச்சுரும் நெஞ்சு சளி புடிக் கும் சொல்லுவாங்க அப்டின்னாங்க அதனால நா வந் து விட்டுட்டெ ஒரு ஒரு மூணு நாலு வர்ஷமாவே சாப்பற்றதே வந்து விட்டுட்டெ எங்க போனாலும் வந்து வேற ஏதாச்சும் ஆடர் பண்ணி சாப்பற்றது அந்த மாரிதா வெச்சுட்ருந்தெ அதுக்கப்புறோ வந்து திடீர்னு அ ரொம்ப வர்ஷோ கழிச்சு எனக்கு ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடி சாப்பட்ணும் அப்டின் வந் து எனக்கு அ தோணுச்சு நா என்ன பண்ணிட்டே மாவு வந்து இருக்கா இல்லையான்னு பாக்காமலே நா எங் எங்க வீட்ல வந்து நா இனிக்கு ப பரோட்டா பண்ண போறே அப்டின் சொல்லிட்டே அப்புறோ பாத்தா நா மாவு இருக்குன் நென்ச் சுட்டு மைதா மாவு இருக்குன் நென்ச்சுட்டு போய் பாத்தா இல்ல அதுக்கப் ப்றோ கடைல ட்டு அ தேவையான பொருல்லா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறோ நா வந்து லேட்டா வந்து பண்ணிட்டே அத்னால வந் து கொஞ்சோ சாய்ங்காலமே பண்ணி வெச்சுருந்தே அப்டினா அது நல்லா ஊறி வந்துருக்கும் நம்முளுக்கு வந்து அத எடுத்து நல்லா பண்ணும்போது நா என்ன பண்ணி த கொஞ்சோ ஒரு ஏ ஏழு மணிக்கு அ ஊற வெச்சு ஒரு ஆ ஒம்போது மணிக்குலா அந் மாரி நா வந்து மாவ தரட்டி பண்ண ஆரம்மி எனக்கு அந்த இலகள் பாத்த மோத் டுன் சொல்லுவாங்கல்ல அது வந்து எனக்கு அதுல வரவே இல்ல அது வந்து கொஞ்சோ எப்டி இழுத்தாலே டக் குனு கட்டாய்ட்ற மாரி இருந்தது அப்புறோ தா யோஸ்சே எங்க அம்மா சொன்னாங்க இது வந்து இன்னு ஊறணு அது வந்து அத்னாலதா கடைலயே வந்து அ சாய்ந்தரோ வரிக்கும் அதல்லா வந்து ரெடி பண்ணி வெச்சுட்டு அஞ்சு மணிக்கே எல்லா ரெடி பண்ணிருவாங்க ஒரு சில கடைய்ல்லா ஆறு மணிக் குள்ளல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்பதா வந்து அது ஊறி நல்லா வரும் அப்டின் சொல்வாங்க அதனால எங்க அம்மா சொன்னதுக்கு அப்பறோந் தா ஒரு வேல நம்ப கொஞ்சொ சீக்கெரமா பண்ணிருக்லாமோ அப்டின்னு நென்ச்சேன் அப்பறோந் தான் வந்து செரி இதுதா போச்சு அப்டின் சொல்லிட்டு இன்னு கொஞ்சோ ஒரு அர மண் நேரோ வந்து ஊற விட்டே கொஞ்சோ நல்லாவே வந்தது அதுக்கப்புறோ அப்டி இருந்துமே வந்து நம்ளுக்கு அந்த ஹம் அ அடிக்கும் போது கொஞ்சோ அஹ் லைட்டா வரட்ட வரட்டமா இருந்த வரட்டியா இருந்த மாரி இருந்து எனக்கு அது கொஞ்சோ அஹ் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அதனால அது மட்டும் கொஞ்சோ இதுவா இருந்துது ஆனா அதுக்கப்றோ வந்து அதுக்கு ஆஹ் சைட்ல வந்து சால்னா மாதிரி பண்ணே வெஜ்ஜு சால்னா தா பண்ணே அதுவுமே வந்து நா யூடியூப் அந்த செயலி பாத் துதாம் பண்ணே ஏன்னா வந்து அது எனக்கு பண்ண தெரியாது அப்டிங்கர்துனால அது வந்து நா ஏன்னா என் வீட்ல வந்து அஹ் எந்த காய்கறியு அப்ப இல்ல எதோ ஒண்ணு ரெண்டுதான் இருந்துதா செரி அத வச்சு எப்புர்ரா பண்றது அப்டின்யோ செ அதுக்கப்றோ அந்த யூ டிப்லே வந்து அந்த எம்டி சால்னா ப்டின் சொல்லிட்டூ சொன்னாங்க செரி அத நம்ம ட்ரை பண்ணிதான் பாப்போமே அப்டின் பாத்தன் அப்பியு வந்து அஹ் கொத்தமல்லி தழ ந்துது புதினா தழ இல்ல செரி நா என்ன பண்ணே செரி கொத்தமல்லி இருக்கறது வரைக்கு நம்ம போடுவோ அப்டின் சொல்லிட்டு எண்ண ஆ ஊத்திட்டு அப்றோ அந்த தேவையான அந்த ஸ்பைசஸ் மசாலா இதெல்லா பட்ட சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டுட்டு ஆஹ் இது பண்ணிட்டு ஆஹ் அதுக்கப்றோ வந்து வெங்காயோ அப்றோ வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது அப்றோ தக்காளி தேவையான தக்காளி எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு அப்றோ பச்ச மொளகா அதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு அப்றமா வந்து ஆ இது கொஞ்சமா தண்ணி ஊத் உ ப்பு போட்டு அதுக்கப்றோ வந்து கா அதுக்கு தேவையான காரப்பொடி அஹ் மஞ்ச பொடி அப்றோ அஹ் தனியா பொடி அப்றோ ம கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவு கொஞ்சோ கொதிக்க நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வெச்சுடனே அதுக்கப்றோ அதுல கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றம் கொதிக்க வச்சுட்டென் அப்புறமா தான் வந்து அந்த தேங்கா விழு அரச்சு அஹ் தேங்கா இது போட்டு அதுல தேங்கா கூட ஒரு நாலு முந்திரி பருப்பும் கசகசாவு ஊற வச்சது போட்டுட்டு அதுக்கப்றோ அந்த ஹ ஒரு பட்ட அதுக்கப்றோ அந்த ஏலக்கா க்ராம்பு இது மூணுத்தியு வச்சு நல்லா அதுல பேஸ்ட் மாரி அர ச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக் அப்புறோ அ அதுல ஊத்தி நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சே அப்பதா நல்லா கொழைய வந்து நல்லா வரு அப்டின் சொல்லிட்டு அது மாரி பண்ணே இது சால்னா வந்து ரொம்ப சு ப்ரா வந்துது அது கிட்டத்தட்ட நா என்ன அதுல பாத்து பண்ணனு அதுல வந்து புதினா மட்டுந்தான் வந்து மிஸ்சாச்சு அதுல புதினா தழ மட்டு மத்தபடி எல்லா இருந்ததால கொஞ்சோ அது நல்லா வந்துருச்சு ஆனா வந்து கொஞ்சோ இது பரோட்டா ஹாடா இருந்ததால அஹ் சாப்பட்றதுக்கு கொஞ்சோ கஷ்டமா ருக்கு அப்டிங்கற மாரி எங்க அப்பா சொன்னாரு அப்பறோ தா வந்து யோச்சேன் இத வந்து நம்ம முன்னாடியே வந்து பண்ணீந் துருக்லாமே அப்டின்ட்டு மாவு இருக்கான் பாத்துட்டு அப்டின் சொல்லிட்டு இந்த மார்தான் நம்ம வந்து ஒரு பொருள் இருக்கா இல்லையானே பாக்க மாட்டோ அதுக்குள்ள நம்ம அத சமைக்கற்துக்கு வந்து ஆரம்பிச்சிடோ நீங்க அந்த மாரி எதாச்சும் பண்ணி
ஆமா நீங்க சொன்ன பரோட்டா விட முன்னாடில்லா நாங்க வந்து ரெடிமேட் பரோட்டா கெடைக்கு அந்த மாதிரி வந்து செரி ஓகே வாங்கி சமைக்கலா அப்டி சொல்ட்டு அந்த மாரி ஒரு ரெண்டு மூணு தடவ பண்ணிருக்கே அதுக்கு வந்து ஒரு சிக்கேன் க்ரேவி மாறி எட் டின்னர்க்கு க்ரேவி மட்டு வீட்ல பன்னி டு அதுக்கப்றோ அந்த பரோ ச்சு சாப்டுவோ செம்ம டேஸ்டா ருக்கும் ஐய்யோ செம்மையா இருக்கே ஆனா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வேற பாத்துட்டே இந்த மாதிரி வந்து ரெடிமேட் பரோட்டா ல்லா சாப்ட கூடாது அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப கே அதெல்லா அப்டினு பாத்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஐயய்யோ நமக் தெரிஞ்சே வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டோமே அது வந்து நல்லா இருக்குன்றதுக்காக வாங்கி ஒரு ரெண்டு முன் தடவ் சமைச்சுட்டோம் பட் இருந்தாலு அது ஒடம்புக்கு கெடுதல்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நா அத பண்ண கூடாது அப்டின்றதுக்காக வீட்லயே பரோட்டா பண்ணான்னு அதுலயும் மைதாலை பண்ணா ஒடம்பு கெடுதலுன்னு எல்லாரு சொல்லுவாங்கன் சொல்லிட்டு ஒரு பாதி மய்தா பாதி வந்து வீட்ஃப்லார் மாரி ஆட் பண்ணிக்ட்டு அதுலயே வந்துட்டு அத மடிச்சு மடிச்சு கட் பண்ணி நெறைய வீடியோஸ் இருக்குல்லையா அந்த மாதிரி மடிச்சு மடிச்சு கட் பண்ணி அந்த உரண்டையா பண்ணி அ அத வந்துட்டு நல்லா தே சொன்னா கொஞ்சோ ஆயில் மட்டு போட வேண்டிதாருக்கோ அதுக்கப்றோ கைல அத சுட்டு எடுத்துட்டு கைல நல்லா இப்டி பிரெஸ் பண்ணோனா அந்த லேயர்ஸ் மாரி வருது செரி ஓக்கே இதுவு நல்லா தான இருக்கு நம்ம வீட்லே பண்ணிட்லாமென் சொல்லிட்டு இப்போல்லா பண்றதெல்லா அந்த மாதிரி பண்ணி அந்த சிக்கன் கிரேவி வெச்சு சாப் டோ சம்மடேஸ்டாருக்கு பரவால நம்ம கடைல வாங்கற்துக்கு பதுலா இந்த மாதிரியே நம்ம பண்ணி சாப்டல்லா அப்டின் சொல்ட்டு இப்ப ரீசன்டா கொஞ்ச நாளா நான்தமர் தா பண்ணீட்ருக்க அப்றோ இன்னோரு டிஷ் புதுசா ட்ரை பண்ணந்து அந்த இடியாப்பம் பண்ணா சொல்ட்டு ரொம்ப ந நாளா எனக்கு ஆச அந்த முறுக்கு பிழிவாங்கல வந்து வாங்கல் சொல்லிட்டு இப்ப ரீசன் டாதா வாங்ன நானு அது வாங்கிட்டு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கற அந்த இதுல வந்துட்டு அந்த அரிசி மாவு அந்த கலவிய உள்ள போட்டு அந்த இடியாப்பம் மாரி சுட்டு அதுக்கப்றோ ஃபர்ஸ்ட்டைம் பண்ண ஃபர்ஃபெக்ட்டா வந்துருச்சு அதுக்கப்றோ தேங்கா பால் எடுத்து அந்த தேங்கா பாலியோ சக்கரயோ போட்டு அந்த இடியாப்பம்ல போட்டு சாப்ட்டோ பிளஸ் ஒரு சட்னியோ தோ கிரேவி மாரி பண்ண அ அத வச்சு கொஞ்சோ ஸ்வீட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ காரமா சாப்ட்டது அதும் செமையா வந்துச்சு அந்த‌ ரெஸ் ரெஸ்பீ வந்து ஒடம்புக்கோ நல்லது ஈ சியா டைஜஸ் ஆயிடு அதனால ஆ அதனால செரி ஓக்கே அப்பப்ப ட்ரை பண்லா அப்டின் சொல்ட்டு நெனச்சிட்ருக்க அதுதா அந்த ரெசிபிலா ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கு சேரி ஓக்கே இந்த பரோட்டா இதெல்லா வந்து டேஸ்ட்டாருக்கோ பட் அது மைதால பண்றது ஆனா வந்ட்டு பேக்கிங் வந்துட்டு நா நெறைய பண்ணுவ ஆ பேக்கிங் நெறைய டிஷ்ஷஸ்ல்லா நா க்ளாஸ் போன சோ அது நா நெறைய ட்ரை பண்ணதுன்டு பட் இருந்தாலு அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு மைதாலதா பண்ற மாதிரி இருக்கு பேக் பேக்கிங் எல்லாமே பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக் க்கோ பட் இருந்தாலு என்னிக்காச்சோ சாப்புல்லா ஒடம்புக்கு நல்லதில்லன்றதனால ம் ரொம்ப ரேரா தா பண்ற இப்போல்லா இந்த ப்ரௌனி அப்றோ கேக் இந்த பிளைன் கேக் கள் அதுக்கு அப்புறோ பிஸ்கெட்ஸ்சு தல்லா வந்துட்டு எப்பயாது ரேரா பண்ணி சாப்பட்றது அதுலியே எப்டி ஹெல்தியா வந் ந்து வீட்ல பண்ணி வெச்சு பசங்கள் கொடுக்லா அந்த மாரி யோஸ்ச்சு நெறைய டிஷ்ஷஸ் தா இருக்கே இதுக்கே வீட் வீடியோஸ் லா அத பாத்து பண்றதுண்டு அப்டிதா பொய்ட்ரு க்கு ஓக்கே நேரமாய்டுச்சு ரொம்ப நன் நன்றி உங்க கூட பேஸ்னதுல ரொம்ப சந்தோஷ்மா இருந்துச்சு நன்றி
ரொம் ரொம்ப நன்றிங்க